ஒரு மிஷோ ப்ரோ ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ஆ
ஆ இல்லல இப்பதா வந்து தேடு த்துட்டு இருந்தே ஏனா நைட் ஷிஃப்ட்டு இந்த வாரமு ஆ சோ அதனால இப்ப ரெஸ்ட் எடுத்து இப்ப தா எழுந்த நீங்க
நா ஏ வேல முடிய போது இன்னைக்கு காலைல வந்தே முடிச்சு இப்ப ரூம்க்கு ஹோட்டல் க்கு போணு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே என்னோட பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிரிடு இனிமேல் தா போய் ரூம் போய் தா இங்கெல்லா குடுப்பாங்க டைம் கோ எதோ டைம் மோரு மோர் தா பெரும்பாலு வரு மோரு ஸ்நாக்ஸு எதோ ஒன்னு வரு த்ரீ ஹவர்ஸ்க் ஒரு தர வரு டூ ஹர்வர்ஸ்க் ஒரு தர வரு
செரிப்பா செரிப்பா
அப்ற இன்னைக்கு என்ன டாபிக் பேஸ்லா சொல்லுங்க
நீங்களே சொல்லு ப்ரோ ஒங் எதோன்னு இன்ட்ரெஸ்டா எதன்னு எத பேச நெனச்சா அத சொல்லுங்க பேஸ்லா
எனக்கு என்ன சொல்றது ஒர்க்ல இருக்கறனால டாபிக் பாத்து யோசிச்சு பேசுற அளவுக்கு ஐடியா இல்ல நீங்களே எதாது சொல்லுங்க
நானே வா
ம் நீங்க தா பிரெஷ்ஷா இருக்கீங்க
பிரஷ்சாருக்காரு என்ன பிரச் நா இப்ப தூங்கிட் நானே இருந்தே எனக்கே எதுவு இல்ல
அதா சொல்றே நீங் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்
இப்போ ஒங்ளுக்கு ஒங் செரி நீங்க ஒங்கன ஐ மீன் நீங்ளா வந்து சமைப்பீங்கன்னா என்னென்ன சமைப்பீங்க என்ன வீட்ல வீட்
நா வந்து பிரியாணி செய்வே பிரியாணி செய்வே சிக்கன் நான்வெஜ் பெரும்பாலு எல்லாமே செய் வே மீன் கொழம்பு மீன் ஃப்ரையி சிக்கனு எல்லாருமே சமப்போ சாம்பார் சாதம் புளி சாதோ சாம்பார் சாதோ புளி சாதோ க கொழம்பு எல்லாமே செய்வே ஓரளவுக்கு எல்லாமே செய்வே பெரும்பாலு எல்லாமே செய்வே நானு நம்ப தனியா இருந்து பழகற்துக்கு எல்லாமே வரு நீங்க செய்வீங்ளா
ஓகே ஆ செய்வே ப்ரோ நானு வீட்ல இருக்கே இந்த வீட்ல இருக்குறப்போ ஃபேமிலியோட அவங்க வந்து எதான்னு செய்துக்கு குட கூட வாடா செய் ஹெல் ஹெல்ப் பண்ணு னா அப்ப நம்ப எதோன் பண்ணா குட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்ப எதுவு செய் மாட்டோ தனியா இருக்குறப்போ செய்றதுக்கு நமக்கு தோனு நம்ளா செய்வோ அது என்ன மிஸ்டேக் பண்ணாலு பரவால கத்தில ஓரளவுக்கு நம்ப சாப்பர்ற மாரி வந்துரு
உண்மையா அது நா நா நல்லாவே செய்வே எல்லாமே ப்ராப்பரா செய்வே நா
எப்டி நீங்க செய்றதெல்லா வீட்ல செய்வீங்களா இந்த எல்லாரு சொல்ற மாரி
அப்டிலா கெடையாது நார்மல் அப்பிலா அப்டிலா நீங்க சொல்றது அந்த மாரி எனக்கு நா நார்மலா வீட்ல நா ஒரு நாளைக்கு ஒய்ஃப் செஞ்சாங்கன்னா ஒரு நாள் நா செய்வே அந்த மாரி வீட்லே செய்றது வீட்ல நார்மலா செய்றது அப்டி இல்லங்க வீட்ல அஹ அப்புட்லா வெளியில்லா சமச்சது இல்ல வெளியில சமச்சது இல்ல சம் டைம் ரூம்ல இருக்கம் போது பசங்களுக்கு செஞ்சி குடுப்பே எதாச்சு அவ்ளோதா
ஓகே ஏன்னா நாங்க இங்க பண்டி அ நீங் நம்ம ஊர்ல எல்லா பண்டிகின்னா ஒரு நான்வெஜ் ஃப இது மாரிம்ம ப பண்டிகன்னு வருது ஓ நடக்கு அப்பல்லா அ தோப்புல அந்த கறி அவங்களுக் பங்கங்க பங்கு போடுவாங்க இல்லையா அது போட்டு அந்த தோப்புல செய்வாங்க ஒரு இருவது பேரு கேங் வச்சு ஒரு எட்டு கிலோ கறிய சோ அந்த மாரி எல்லா எக்ஸ்பீரின்ஸ் உண்டான்னு கேக்கறே
எனக்கு எல்லாமே எப்படின்னா அதா சொல்றேல்ல இப்ப இங்க இருக்கே இவ இந்த மிந்தபா டைம் கிடைக்காது பெரும்பாலும் ஃபங்ஷனு கூப்ட்டாங்கன்னா போக முடியாது பெரும்பாலு இப்படிதா இருக்கு இப்ப இந்த ஒரு பத்துநாளில்ல அப்பயாறாச்சு பண்டிகை வாங்கன்னு கூப்பிட்டா வீட்டுல இருக்க யாரா ஒருத்தர் போய்ட்டு வருவாங்க பெரும்பாலந் த எக்ஸ்பீன்ஸே கம்மி எனக்கு அது மாரி இந்த பண்டிகைக்கு போறேனு பேசிட்ருத்தீங்க எந்த பண்டிகைக்கு இருக்க மாட்டேன் அப்பதான் வந்து கஸ்டமர் ஏதோ ஒன்னு கூப்டுவாங்க ரொம்ப அர்ஜென்ட்டு மிஷினு ஓடல வந்தே ஆகணும் வேற எதனா பொங் ங்கல் தீபாவளி மிஸ் பண்ற மார்லாம் வரும் அந்த மார் சூழ்நெலலா வரும் அது நம்ம தனியா இருக்கும்போது அது பெருசா தெரியில இப்பதைக்கி
செரி இப்ப உங்க ஊர்ல வாரேவா பண்டிகைலாம் நடக்குமா வருஷா வருஷம் நடக்குல்லயா
ஆமாணா எல்லா ஊர்னா எல்லா ஊர்லயும் நடக்குந்தானே நான் இல்ல நான் ரெண்டு ஊரு ஒன்னு சேலம் ம் ரெண்டு ஊரு ஒண்ணு கோயம்புத்தூர் ஆஹ கோயிலுக்கு போறே நான் பாதி நேர கோயிலே தான் இருப்பேன் எல்லா வீட்ல இருந்தனா பெரும்பாலும் நாங்க கோயில்ல இருப்போம் பெரும்பாலும் வந்து வாரத் துல ரெண்டு மூணு நாள் கோயில்ல தான் இருப்போம்
செரி செரி ஏன்னா இப்ப நீங்க தனியா ட்ராவல் பண்றனால ஃபேமிலயெ எதாந்தா அவங்க வீட்ல அவுங்க போய்ப்பாங்க அ பண்ணுவாங்க எந்த எந்த பங்க்ஷனாந் தாலும்
நா போறது கம்மியா இருக்கு என்ன நாங்க ரெகுலரா கோயி லுக்கு போறதுனால வந்து இந்த கோயிலு இந்த இந்த பாய்ஸ் படத்துல இவ சொல்ற மாரி செந்தில் சொல்றமாரி எந்தெந்த கோயில்லு எந்தெந்த எந்தெந்த இடம்
ஆமா மெனு அங்கங்க எப்போ அண்ணந்தான போடுவாங்க நிம்மதியா
அந்த அந்த டைம் நைட் பெரும்பாலு சமைக்க மாட்டோ நைட் பெரும்பாலு வந்து ஏதா ஒரு கோயில் எங்களுக்கு தெரியு அந்த கோயிலுக்கு போயிருவோ ஆமா போயிருவோ நாங்க நா எந்த சும்மா அண்ணதானத்துக்கு நின்றுவோ
இல்ல சில பேர் அது போகவு மாட்டாங்க சில பேர் போவாங்க எங்க வீட்ல இப்ப கூட எங்க அப்பா அம்மா எங் க கோயில் கோயிலுக்கு போனாலு அந்த அண்ணதானன்றது ஒரு முடிப்போ கூப்ட்டு போமாட்
நாங்க நின்றுவோ போய் நின்றுவோ இந்த பசங்க குட்டி குட்டி பசங்க எனக்கு
ஆமா சேரி சேரி
பெருசு ஆவுர வரைக்கு பிரச்சன இல்ல கொழந்தைங்க ஆசப்படுதுங்க பசிக்குங்க கொழந்தைங்களுக்கு அப்டின்னு சொல்லியே நின்னு வாங்கிட்டு வந்துருவே அதனால வந்து அப்டியே கோயில் லயே இருக்குது நெறைய கோயிலுக்கு போவோ இந்த மாரி இந்த ஃபங்க்ஷனுக்கு தா நா போறே இப்டிதா இருப்பே இந்த ஃபங்க்ஷன் நல்லா எ செலப்ரெட் பா அப்டில்லா இல்ல போனுமா வா போ இந்த திடீர்னு ராமேஸ்வரோ போனுமா வா கெளம்பு சேரி இது போவாங் மனசுல குலதெய்வதக்கு மூடிமா போணு கெளம்பு அவ்வளோதா
இதெல்லா நீங்க முன்னாடி பிளான் பண்ணுவீங்களா ப ஒடனே ஒடனே பிளான் பண்ணி அப்டி போவிங்களா
எ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு போலான்னு முடிவு பண்டேனா யாருக்குச்
ஆ சொல்லுவாங்கள்ல சில டைம் வந்து சில பேர் வந்து கோயிலுக்கு போறதா இருந்தா கொஞ்சொ பிளான் பண்ணிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு வேண்டுதல் எல்லா
பிளான் தா இல்ல இல்ல பிளான் தா பிளான் பண்ணுவே அது என்ன மணி பிளான் தா நம்மளுக்கு இந்த முடிவு பண் எனா அயூத்தமா மா ப பண பட்ஜெட்டு பாத்துட்டு எப் ப சேரு இந்த டைமு டா ச இப்ப நமக்கு வ பட்ஜெட் கரெக்டா வருமா பணோ நம்மக் கிட்ட இருக்கா அதெல்லா வந்து இங்க பொ இந்த வை இந்த த்ரீ மந்த்தல இந்த செப்டம்பர் குள்ள ஒரு எடத்துக் போனுன் முடிவு பண்டேனா அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பேனா மைண்ட்ல ஒர் கோட் பண்ணிட்டு இருப்பே ஆனா யார்ட்டயு சொல்ல மாட்டே வீட்ல யார்ட்டயு சொல்ல மாட்டே நியர் பையா வந்ததுக்கப்புற ஒரு வார் த்துல தா சேரி நம்மது போலா ஆனா திடீர்னு சொன்னா மார அவங்களுக்கு இருக்கு நா அப்பிடி பண்றதில்ல பிளானிங்கோட தா இருப்பே எல்லா பிளானும் எல்லாமே பிளான் பண்ணி தா பண்ணுவே ஆனா வெளில சொல்ல மாட்டே நானு எக்கா எனக்குது அந்த பிளானிங்க்கான பேமெண்ட் ரெடி பண்ற வரைக்கு நா வந்து யார்ட்டையு சொல்ல மாட்டே ரெடி ஆயி
ஏ கடைசியில வந்து எல்லாத்தையு எழுப்பி எல்லா பிளான் பண்ணிட்டு கடைசியில முடி முடியலனா நல்ல இருக்காது சோ அதனால நம்ப எல்லா ஓரளவுக்கு எய்ட்டி பர்சன்டேஜ் எல்லாத்தையு ரெடி பண்ணிட்டு
ரெடி பண்ணிட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது மட்டு இல்ல இப்ப நா போறேன்னா நா மட்டு போ முடியாது அப் ப்பா அம்மாவ கூ அப்பா அம்மாவ கூட்டிட்டு போவனு தங்கச்சி இருக்கு தங்கச்சி வீட்டுக்கார் இருக்காரு ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப் வைஃப் அவுங்க எங்க மாமியார் மாமியார் இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையு நா வந்து கேக்கணு நா
எல்லா எல்லாரையு ஒருத் தனியா நீங்க நா ஃபேமிலி இன்ன நாலு அஞ்சு பேர் போக மாட்டே எல்லாருமே கூட்டுட்டு ங்களா
அது ஆமா கோயிலா பெரும்பாலும் போம்போது வயசாங்கல கூட்டு தானே போ முடியு நா கோயம் இப்ப நா ஆ அவுங்க அவுங்க விரும்புவாங்க அதனால க வரலனா வரல ஓகே பட் நம்ம கூப்புடுனு அவுங்கல அ மு து எல்லாருமே வந்து த முடியலனா கூட வரன்னுவாங்க அப்புறம் சொன்ன கூட்டிட்டு போலனா வருத்தப்படுவாங்க நா நா நியர்பை கோய முத்தூர் நா கோயம்பத்தூர்னால வந்து நறையா வந்து நா வண்டிலேய போயிருவே நா இந்த மாரி எடத்துக்லா நா யார்ட்டயு சொல்ல மாட்டே பைக்லயோ காரோ புடிச்சி வால்பாற ஊட் டி அ து இதுன்ட்டு கோயம்புத்தூர் சுத்திட்டு நியர்பை ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சுத்திடுவோ நாங்க அதே மாரி இந்த மாரி டூர் போனாலு நா திருச்சி போய்ப்போ டூ டேஸ்னா ஒரு நாள் வந்து பெரியவுங்களுக்கு கோயிலு ஒரு ஒரு நாள் வந்து சின்ன பசங்களல்லா ஃபால்ஸு இது பீச்சு அந்த மாரின்னு பிரிச்சிருவோ பெரியவங்களுக்கு ஒரு செட்டு சின்னவங்களுக்கு ஒரு செட்டு பட் எல்லாத்துக்கு சேத்து நா வந்து இது பட்ஜெட் போட்டுட்தா அவங்க பட்ஜெட் குடுப்பாங்க எதிர்பாரக்க முடியாது எட்டு பத்து பேருக்கு பட்ஜெட்டு போட்டுட்டு தா மத்தவங் கூப்பட வராங்க அப்படின்னு கூப்டுவாங்க ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ ஆ அதாங்க அப்படிதா போறது நீங்க பசங்களோட நறையா போவீங்க ஹலோ கேக்குது கேக்குது கேக்குது இப்ப விட்டு விட்டு கேக்குது நீங்க நீங்க பசங்களோட நறையா போவீங்கன் நெனைக்கிறே ஊர் சுத்த நீங்க
ஆ ஆ கேக்து கேகுது எங்கிட்டி கேக்கு உங்குள்க் கேக்குதா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
சேரி அது இந்த நிங்க மழ இருமு அதனால கொஞ்சோ இதாயிருச்சு
ம் ம் அத நீங்க ரீசண்டா ஒன்னு தெர் இந்த வ வர்ஷோ ஒன்னு பிளான் போடல அ போலான் ஐடியால இரு க்க நா வந்து அ கோயம்முத்தூர் ஒட்டி இருக்கனால இந்த ஜூலையில வந்து இந்த பக்கோ வால்பாற பக்கம் போயி ட்டு அதரம்பல்லி போயிட்டு அப்றோ திருச்சூர்ல ரெண் மூனு ஃபால்ஸ்லா இருக்கு சி சாரி திருச்சூர்ல வர பீச்சஸ் எல்லா இருக்கு அது அப்டே ஒ ரவுண்டு ஆல் ப்ப அத மேல ஏறிட்டு கீழ அந்த பக்கொ எறங்கலான்
இந்த பொட்டானிக்கல் காடன் எல்லா நடக்கு இல்ல கொடைக்கானல் எல்ல அதல்லா எ இப்ப கூட நடக்குது இல்ல எப்புமே ரெகுலரா வர்ஷோ வர்ஷோ
அப்பிடி எல்லா கெடையாது அது அது ம மே மாச கடைசில பொட்டானிக்கல் காடன் நடக்கு ஊட்டியில் நடக்கு ஊ ட்டியிலா ஊட்டியில் நடக்கு வ இதுலியு நடக்கு அது வந்து கொடைக்கானல் போனதில்ல ஊ ட்டில மே கடைசில வந்து அந்த ஃபிளவர் ஷோன் நடக்கு பொட்டானிக்கல் காடனு காடன் அங்குட் பா காடன்ல வந்து உங்குளுக்கு வந்து இது நடக்கு ஃபிளவர் ஷோ அதல்லா வரு மத்த நாள்ல போலா எப்பிமே போகலா ஊட்டி எனக்கு பெரிய இதா இருக்காது ஏனா நாங்க அடிக்கடி போவோ அது
பக்கத்துல்யே இருக்கு ரொம்ப இதுல ஆமா அத ஒவ்வொரு ஒரு வந்து திசு சொல்லுவாங் தில்லியா பக்கோ இப்ப டிராவல் பண்ணி ஒரு தூரம் போய் மீட் பண்றாவங்க அதுவனே எக்ஸ்பிஃளோர் பண்ண முடியு ந்த ஊட்டி பக்கத்துல இந்த கேர்ளா பக்கத்துல இருக்கவங்க்களா அது கொஞ்சொ எக்ஸ்ப் பர்சன்றது கம்மி ஏனா எ போ வேணாலு அவுங் போயிட்டு வந்தர்லா
நாங்க வ கேர்ளா ஃபாட்டி ஃபை கிலோ மீட்டர்ஸ் தாண்னா கேர்ளா நா ரெண்டு பக்கமு ஏறிருவோ மல ஏறிருவோ ம் நா அது ஆழ மா ஆணக்கட்டி ஆழம்ம இது அந்த பக்கமு போயிருக்க அந்த ஃபால் அது நல்லா இருக்கு கேர்ளாக்குள்ல இந்த ப வ நெண்டு மூணு இது இருக்கு அப்புறோ ஊட்டி ஊட்டி அடிக்கடி போவோ அப்புற அந்த ஊட்டி ட்ரெயினு அந்த மாரி அப்புறோ அந்த ப நெறைய அட இருக்கு குட்ட குட்டியா நம்ம அந்ந பொள்ளாத்தி சைடு அதெல்லா நல்லா இருக்கு அப்புறோ மங்கி ஃபால்ஸு அப்புறோ ஆ இது ஆலியார் டேமு காஸ் ஸ்லிப்பு ம் செரி ஓகே ஆ ஓகே ஓகே
ஆ ந கட் பண்றே